ஹலோ தோடி ஆ கே தெளிவா கேக்குது தோலி
சொல்லுங்க தோழி வணக்கம் எப்டி இருக்கீங்க
நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்காங்க தோழி
ஆ ஆ ஆ அதுதா தோழி இப்போ வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா வந்து நீங்க இப்போ வீக்கெண்ட் ஆனா வந்துட்டு என்ன பண்வீங்க ஆ எப்டி வந்துட்டு அ நேரத்த செலவழிப்பீங்க ஒரு படத்துக்கு போவீங்ளா இல்ல ஒரு ஷாப்பிங் போவீங்ளா இல்லனா வந்துட்டு வீட்ல வந்து ரெஸ்ட் எடுத்து நம்மோ வந்து சமைச்சு இப்போ புது உணவுகள் ட்ரை பண்லா அந்த மாதிரி யோசிப்பிங்ளா என்ன பண்வீங்க அப்டின் சொல்லிட்டு பேசலா அப்டின் நனைச்ச தோழி
எனக்கு ரெஸ்ட் எடுக்கறக்கு இல்ல அப் நம்பில்லையா தோழி அதுதா உண்மை ஏனா அது ஏதோ வந்து எனா வந்து எனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இருக்ற அந்த வேலகள் வந்து செரியா இருக்குங்க அது மட் மட்டும் இல்லாம நம்ப அ இப்போ வேலை வந்து பாக்குறோ அப்டின்னா மத்த அஞ்சு நாளுமே வந்து இன்னொருத்தவுங்களுக்காக வேலை பாக் லோ அப்டினாலுமே அந்த ரெண்டு நாள் வந்து நமக்குனு ஒரு பர்சினல் ஒர்க் இருக்கும் எதாவது ஒரு பெண்டிங் வேல அது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இதுக்கு அப்லே பண்றதாகட்டும் இல்லனா வந்துட்டு நமக்கு இது இது தேவை இருக்கும் அந்த மாரி நறைய விஷயங்கள் இருக்கும் இல்லிங்லா சோ அரசாங்க ரிலேட்டா வந்து இது இது அப்லே பண்ணி நம்போ வாங்கனு அப்டிங்ற மாரி நறைய இருக்கும் அதுக் க்கான வேலைகள்ல வந்து எனக்கு ஈடுபாடு பண்றதுக்கே வந்து செரியா இருக்கும் ஆ அது தவர வந்துட்டு நாங்க வெளிய போறது அப்டின் வந்து பாத்தீங்கன்னா இடை நாட்கள் தா ஆ அந்த மாரி இதுதா நடக்கும் இல்ல அதையும் மீறி வந்து ஒரு ஞாய் தித்தலமை நாள் போனோ அப்டின்னா அம்மா வந்து விருப்பப்பட்டு கேட்பாங்க அப்டிங்ற சமயத்துல தா வந்து நாங்க வெளிய போவோமே தவிர ஆ மற்ற இதுல வந்து நாங்க வெளிய போறது தா அதுக்கப்புறம் தா வந்துட்டு பாத்தீங்கனா இந்த மாரி எங்ளுக்கு இருக்கற வேலைகள் அது எல்லாமே வந்து பண்ணுவோ தோழி
ஜோக்கே இப்போ ஆ கண்டிப்பா இப்ப நாங்க வர எப்டினா வந்துட் டு எங்கள்கு ஃபஸ்டு இந்த வீக் டேஸ்ன்றது இந்த நைந்து நாளும் வந்துட்டு ரொம்ப பிஸியா போகு என்னோட வீட்ல வந்துட்டு என்னோட கணவரும் வேலை செஞ்சுட்டிருப்பாங்க இல்ல அ எ பையனும் வந்துட்டு ஸ்கூலுக்கு போறது அப்டின்றது செரியாருக் கும் அதுல வந்துட்டு அந்த மூனு மா ந இருக்குற நாலு வாரத்துல வந்துட்டு ஒரு வாரம் மட்டத்த மூனாவது வாரம் மட்டும் தா எ பையனுக் லீவு கெடைக்கும் மத்தபடி எல்லா சாட்டர்டேயுமே வந்து மோஸ்டிலி இந்த ஆஃப்படே ஸ்கூல் வச்சிருப்பாங்க அதனால அன்னைக்கும் வந்துட்டு எனக்கு கொஞ்சோ வேலை செரியாருக் சனிக்கிழமை அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்துட்டு இப்ப வந்துட்டு என்னைக்கு அந்த மூணாவது வாரம் வந்து அந்த சனிக்கிழமை லீவ் கிடைக்குதும் அந்த வாரம் மட்டும் நாங்க எங்கேயாவது வந்துட்டு போலாமா அப்படின்றது முன்னாடியே யோசிச்சு எங்க போவோனா மோஸ்ட்லி எங்க எங்களுக்கு பக்கத்துல ஏதாவது நிறைய இப்போ வந்துட்டு நமக்கு சமூக வலைதளங்கள் இருக்கிறதுனால நிறைய கோவில்கள் இப்போ வந்துட்டு அந்த கோவில் பேஃமஸா இருக்கு இந்த கோவிலுக்கு இது இதுக்காக போகலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நிறைய பேர் போடுறாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு பாக்குறதுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி பார்க்கும் போது நிறைய கோயில்களும் நானும் வந்துட்டு நோட் பண்ணி வைப்பேன் இந்த கோயிலுக்கு வந்துட்டு இந்த டைம்ல போகலாம் ஆஹ் இப்போ எந்த டைம்ல போனா வந்துட்டு கூட்டம் இருக்காது அந்த மாதிரி எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அஹ் அந்த மாதிரி போகறது உண்டு அந்த மாதிரி இப்போப்ப லாஸ்ட் இயர் லாஸ்ட் வீக் வந்துட்டு ஹ எங்களுக்கு சனிக்கிழமை டைம் கிடைச்சதுனால என்ன பண்ணும்னா ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அங்க கோயிலுக்கு போகும்போதுட்டு அந்த இங்க வந்துட்டு மோஸ்ட்லி வந்து எப்படின்னா கோயில்லாம் கொஞ்சம் லேட்டா தான் தெறப்பாங்க ஒரு ஒன்பது மணிக்கு மேலதான் திற கொஞ்சம் மத்தியம் நம்ம ஊர்லல்லாம் எப்படினா மதியமா ஒரு பன்னெண்டு மணிக்கெ எல்லாம் வந்துட்டு மூடிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இங்க வந்துட்டு கொஞ்சம் லேட்டா தான் முடுவாங்க அதனால நல்லா வந்துட்டு சாமி கும்பிட்டு அஹ் அன்னைக்கு வந்துட்டு நல்லா சுத்தி பார்த்தட்டு அதுக்க அப்புறமா வீட்டுக்கு வந்தோம் அஹ் அந்த மாதிரி வந்துட்டு எந்த சனிக்கிழம வந்துட்டு எங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அந்த மாதிரி எதா ஒரு கோயில் கோயில மால் வந்து நிறைய இருக்கு இங்க ஆஹ் நிறைய தடவ ஆஹ் மால்க எல்லாம் போயாச்சு இருந்தாலுமே வந்துட்டு எங்கயாவது போகணும் அப்படின்னு நினைச்சா ஒரு மால்கு போனா கொஞ்சம் நல்லா சில்லன்னு ஒரு காத்தும் அடிக்கும் நம்ம வந்துட்டு ரொம்ப ஸ்ட்டெயின் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வெயில் அடிக்குது அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ்ட் அங்கே போய்ட்டு சும்மாவே கூட உட்காந்துட்டு இருந்துட்டு கொஞ்சம் ஷாப்பிங் மாதிரி ஏதாவது ஒன்னு பண்ணிட்டு ஏதாவ ஒன்று புதுசாக ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் சுத்திட்டு அதுக்கப்புறம் வரது நாம எப்படி இருந்தாலும் எதையும் போயிட்டு காசு போட்டு வாங்க போறதில்லலை இந்த விண்டோ ஷாப் ஷாப்பிங் பண்ணுவோம் மோஸ்ட்டீலி இருந்தாலுமே வீட்டுக்கு ஏதாவது தேவையான பொருட்கள் எதாவது வேணும்னா வந்துட்டு எதாவது சூப்பர் மார்கெட் இருந்தா அங்க போய் வாங்கிட்டு கொஞ்சம் சுத்திட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ட்டு கொஞ்சம் ம வந்து கொஞ்சம் மைண்ட்டே வந்து எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் அது வந்துட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் போக முடியும் மாலு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதனால சும்மா ஒரு பாரத்துட்டு கொஞ்சம் வேடிக்கை பாரத்துட்டு வந்தாவே வந்துட்டு நமக்கு ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்காக போறதா அது இல்லாம வந்துட்டு நாங்க இருக்கிற எங்களை சுத்தியே நிறைய பார்க்க் எல்லாம் இருக்கு அந்த பார்க்குக்குெல்லாம் போறதுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு அந்த பார்க் போனவை வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா ஒரு லேக் இருக்கும் அத சுத்த சுத்தி வந்துட்டு பெரிய வாக்கிங் ட்ராக் மாரி கட்டி வச்சிருப்பாங்க நம்ம சும்மா கொஞ்சோ நேரோ வந்துட்டு அப்டியே நடந்துட்டு கொஞ்ச நல்லா சுத்தி பாத்துட்டு அங்க என்ன இருக்கு ஏதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நல்லா நமக்கு ஒரு வாக்கிங்கு தினமும் நான் காலையில வாக்கிங் போவேன் அதுக்கு பதிலா இந்த ஒரு லேக்கு போனா வந்துட்டு நம்ம அ ஒரு பெரிய லேக்கா இருக்கும் நம்ம அத ஒரு ரவுண்ட் அடிச்சாவே வந்துட்டு நிறைய நிறைய நேரம் நடந்த மாதிரியும் ஒரு பீல் வந்துரும் அதனால அதுக்கு சில டைம் போவோம் அது இல்லாம வந்துட்டு எங்க வீடல இருந்து கொஞ்ச தூரத்துலயே ஒரு பெரிய ஒரு யூனிவர்சிட்டி இருக்குன்னு சொல்லலாம் அதுக்குள்ளயே வந்து உங்களுக்கு அந்த அனிமல் யூனிவர்சிட்டி அதுக்கப்புறம் வந்து டைரி சயின்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மில்க் ப்ராடக்ட்ஸ் விக்கிறது அந்த மாதிரி நிறைய காலேஜஸ் இருக்கு தனித்தனியா அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா அந்த மாதிரி நிறைய காலேஜஸ் இருக்கு அதுக்குள்ளேயே நம்ம போகலாம் அந்த கேட்குள்ளேயே நம்ம வந்து உள்ள விடுவாங்க அது ஒரு பெரிய அதுவும் பெரிய கிரௌண்ட் மாதிரி தான் உங்களுக்கு வாக்கிங் ட்ராக் எல்லா இருக்கும் நிறைய புல்வேலி மாதிரில்லாம் இருக்கும் அந்த அங்கேயே வந்துட்டு நிறைய பேரு டூ வீலர் வண்டி பழகறதுக்கு அப்புறம் கார் பழகுறதுக்கு அந்த மாதிரி நமக்கு அந்த ஏரியாவே ரொம்ப பெருசா இருக்கிறதுனால ரோடுல்லாம் ரொம்ப அழகா நீட்டா போட்டு வச்சிருப்பாங்க அங்கே வந்துட்டு நிறைய பேர் வண்டி பழகுறதுக்கு அதுக்கெல்லாம் வருவாங்க அது அங்க வந்துட்டு அ ஷட்டில் பேட் எல்லா எடுத்துட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் அ வெளையாடுறது ஏன்னா நிறைய தனிமையான நமக்கு ஒரு இடம் கிடைக்கும் நிறைய ஓடி விளையாடுறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லா பண்ணலாம் அந்த மாதிரி அங்க கொஞ்சம் நேரம் போய் விளையாடிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் செலவடிச்சுட்டு அந்த மாதிரி வரறதுண்டு தோழி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அஹ் நாங்க இருக்கிற ஏரியாலில இந்த மாதிரி பார்க்க அந்த மாதிரி விஷயங்கள்ல்லாம் கட்டி வச்சிருக்கிறதுனால ரொம்ப உபயோகமா இருக்கு கொஞ்ச நேரம் போயிட்டு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி போகறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிது அது இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ சனிக்கிழமை அந்த மாதிரி போயிடும் அது இல்லாம ஞாயிற்றுக்கிழமைதா எங்களுக்கு ரொம்ப எப்படி சொல்றதுனா ரொம்ப போர் அடிக்கிற நாள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப கரெக்டா ஒரு வேலை பளு அந்த மாதிரி மாத்தி மாத்தி ஏதாவது ஒன்னு இருந்துட்டே இருக்கும் ஆனா வந்துட்டு சண்டே தான் வந்துட்டு நமக்கு என்ன பண்றதுனு அப்படின்னு தெரியாது ஏன்னாஹ் என்னோட பையன வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறேன்னு சொல்லிட்டு போயிடுவான் அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட வந்துட்டு வேலை வந்து சனி சனிக்கிழமை ஞாயிறுக்கிழமை அந்தளவுக்கு வேலை எதுவும் இருக்காது அதனால என்ன பண்றதுனே தெரியாம ஒக்காந்து இருப்போம் ஒரு படம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நேரம் செவிடுவோம் அப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா என்ன நமக்கு அடுத்தடுத்து ஏதாது ஒரு வேலை இருந்ததுன்னா இது பண்ணலாம் அது பண்ணலாம் நம்ம ஒரு பிளான் பண்ணலாம் இதே வேலை இல்ல ஒரு வேலையு இல்ல அடுத்தது என்ன பண்றதுன்ன செரி தூங்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திருக்குறது அப்புறம் மெயினா வந்துட்டு சண்டேனாவே ஒரு நான்வெஜ் வந்து டிஃப்ரெண்டா சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்றதா எங்களோட மெயின் ஒரு இதுவே ஏன்னா வந்துட்டு என்னோட பையன்மேல வந்துட்டு ட்டு நல்லா சமைச்சி சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு காலையில் எப்பயும் வந்துட்டு ஒரு இட்லி அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி பண்ணி அது வந்துட்டு சாப்பாடு சாப்பிட்ருவோம் அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு வேற ஒரு நல்லா ஒரு ஆஹ சிக்கன் பிரியாணி பண்ணிட்டு ஒரு சைட் டிஸ் மாரி பண்ணிட்டு சாப்பிடுறது அந்த மாதிரிதான் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து ஞாயிற்றுக்கிழமைகள் வந்து இந்த மாதிரிதான் போகும் தோழி அதனால வந்துட்டு சண்டேனாவே வந்த நான்வெஜ் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நீங்க வந்துட்டு என்ன சாப்
ஆ நாங்களு அதே மாரிதா தோழி இப்ப ஞாயிற்றுக்கிழம வந்து எங்க போறதுன் தெரியல அப்டின்னா இன்னிக்கு வந்துட்டு வீட்டுல தா ஆ சோ நம்ம வந்து காலையல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு சமைச்சு சாப்ட்டுக்குவோ ஏனா காலை பொழுது வந்து நம்ம எதுவு இது பண்ண முடியாது அப்டின்னு ஏனா நம்ப ம ஆ காலையல வந்து என்ன தா வந்து அசைவம் வந்து வாங்கிட்டு வந்தாலு அத சமைச்சு எல்லா ப்ரிப்பேர் பண்றக்கு எப்டியோ அது வந்து ரெண்டு மணி ஆயிரு அந்த மாரி சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ம் காலையல நம்ப இது பண்ணிருவோ இது பண்ணிட்டு அ ஏதோ ஒரு டிஃபன் ஐட்ட மாதிரி பண்ணிட்டு எ கணவர் ஃபஸ்ட் எல்லா வந்து எங்க அம்மா தா போய் வாங்கிட்டு வருவாங்க இப்போ அங்க வந்து எங்க வீட்டுக்கு போறோ அப்டினா எங் கணவர் வந்து வாங்கிட்டு வந்துரூவாரு இவங்கல்லா வந்து பாத்தீங்கன்னா மட்டன் விருப்ப இருந்தது அப்டின்னா மட்டன் வந்து சாப்ட்டுக்குவாங்க எனக்கு வந்துட்டு மட்டன் அலர்ஜி அப்டிங்கறதனால எனக்கு சிக்கன் கணவர் அளவா வாங்கிட்டு வந்துருவாரூ எங்க அம்மா போனாலு அப்டி தா போ விஷயம் தெரிஞ்சவங்க வந்துட்டு அவுங்கவுங்களுக்கு எது எது வேணு அப்டிங்கறதுனால மட்டன் இவங்களுக்கு வாங்கிட்டு என்னக் சிக்கன் வாங்கிருவாங்க இவங்க வந்து மட்டன்ல வேற ஏதாது இப்ப கடைக்கு போயி ஒரு மட்டன்ல வந்துட்டு அ ஃப்ரை பண்ண ஐட்டமே வந்து வாங்கிட்டு வராங்கன்னாலுமே வாங்கிட்டு வந்தோடனே சாப்டுற மாரி வாங்கிட்டு இருந்தாலுமே எனக்கு சிக்கன்னு சொல்லிட்டு தனியா சிக்கனுமே வாங்கிட்டு வந்துருவாங்க அந்த மாதிரி இப்போ போயிட்ருக்கு ஆ இப்ப வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல எனக்கு நறையா வாட்டி வந்து மட்டன் சாப்ட்டு ஒடம்புக்கு முடியாம போயிருச்சி திருமணத்துக்கு அப்புறம் அதனால வந்துட்டு சிக்கன் தா முழுக்க முழுக்க எனக்கு எடுத்து குடுத்துருவாங்க அத வந்து நாங்க இரவு வரைக்குமே வச்சுக்குவோ அப்ப வந்து மத்தியானம் வந்து நல் நல்லா சாப்புடுவோ நல்ல வயிறு ஃபுல்ல எல்லாருமே சாப்புட்டு எ கணவருக்கு சில சமய வந்து வேல இருக்கும் சில சமய வந்துட்டு இல்ல ஃப்ரீயா தா இருக்கே அப்டின்னா அவர் என்ன பண்ணுவாரு அப்டின்னா எனக்கு வந்து பட பாக்கணுன் தோனுச்சினா சினிமாவுக்கு போலாமானு கேப்பே படங்கள் நாங்களு பாப்போ பாத்துட்டு படங்கள் எதுவுமே நல்லா இல்லாதது ஓடிக்கிட்டு இருக்கு அப்டின்னா அப்புற வேண்டா சரின் சொல்ட்டு வீட்லயே வந்து ஓக்காந்துக்குவோம் நாங்க நல்லா வயிறு முட்ட சாப்ட்டு முடிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷ ஓக்கான்ட்டு அப்புற நாங்க போய் எங்களோட அறையல நானு என் கணவரு தூங்க போயிருவ அதுக் இந்த எங்க அம்மா வந்துட்டு அவுங்க கொஞ்ச நேர ஓக்காந்து அவுங்களோட வேலைகள் வந்து பாத்துட்டு இருப்பாங்க கால்ஸ் பேசறது அந்த மாரி வேலைகள் பாத்துட்டு இருப்பாங்க அப்புற அவுங்களும் வந்துட்டு ம் கொஞ்ச நேர கழிச்சு அவுங்களும் ஒழுங்க போயிருவாங்க தோழி இந்த மாரி ஒரு இதுதா அதுக்கப்புற சாயங்காலம் ஆயிரு நல்லா என்னோட கணவர் வந்து எனக்கு தெரிஞ்சி நல்லா தூங்கி எழுந்திகிறதுனா அது ஞாய்த்துகிழம மட்டு தா அப்பற நல்லா தூங்கி எழுந்ச்சுட்டு அதுக்குள்ள இரவாயிரும் இரவு மறுபடியு இன்னோரு ரவுண்டு அ சாப்புட்டு அதுக்கப்பற நாங்க வந்துட்டு ஏதாவது ஒண்ணு பேசுவோ இல்லனா மொட்ட மாடிக்கு போவோ மொட்ட மாடிக்கு போறது என் கணவருக்கு வந்து ரொம்ப புடிக்கும் ஏனா என் கணவர் வீட்டு வந்து மொட்டமாடி கெடையாது அதனால எ கணவருக்கு மொட்ட மாடிக்கு போறது ரொம்ப புடிக்கு அதனால நாங்க மொட்ட மாட்டிக்கு போய் ஓக்காந்து ஏதாவது பேசிக்கிட்டு இருப்போ நாங்க ரெண்டு பேரு போறோன்னு எங்க அம்மா வந்து வரமாட்டாங்க அந்த மாரி ஒரு இது வந்து நல்ல ஒரு இத இருக்கு இ ஏன்ன ரோட்ல நடந்துகிட்டு குட்டி நாயிங்க அந்த மாரி நெறைய நாய்ங்கள் வந்துருக்கு அதுங்க கூட சுத் சுத்திட்ருப்போ அந்த மாரி ஏ எங்ளோட பொழுது போக்கிட்ருப்போ தோழி அந்த மாரி ஒரு நாள் எப்டி போதுன் எங்களுக்கு தெரியாது டக்குன்னு போயிரு அந்த மாரி நேரத்துல எந்த கமிட்மெண்ட்ஸும் பெருசா வச்சுக்க மாட்டோ நாங்க ரெண்டு பேரு சும்மாதா பேசிட் இருந்தாலு அந்த நாள அவுங்களுக்காக ஒதுக்கிருவோ தோழி
ரொம்ப இனிமையா பேஸ்னீங்க ரொம்ப நல்ல விஷயமா சொன்னீங்க இன்னொரு வாய்ப்பு கெடைச்சா கண்டிப்பா பேசலா தோழி
ஆ நன்றி மிக்க நன்றி
கால் கட்டே ஆக மாட்டேங்குது தோழி
உ
ஹலோ
ஹலோ தோழி கால் கட்ட ஆக மாட்டேங்கிது நீங்க தா கட் பண்ணு